ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ நா நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க வீட்லலா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரும் இங்க நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க அம்மா அப்பாலாம்
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் ஆ மதிய சாப்பிட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ம் நாலா மதிய சாப்ட்டுட்டே
ஆ என்ன திடீர்னு அதிசயமா இன்னைக்கி ஆ கால் பண்ணிட்ருக்கீங்க என்ன விஷயம் எதன்னா முக்கியமான விஷயங்களா
இல்ல இல்ல சும்மா பேசுனோ பேசுலா அப்டின் சொல்றதுக்
அப்படிங்களா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க போனே பண்றதே இல்லையே அதா திடீனு இன்னிக் பண்ணவோ எதாவது என்னாச்சுன் கொஞ்சோ பயந்துட்ட
இல்ல இல்ல நாங்க குடும்பமு வந்து போன வீக்கு தா வெளியே போயிட்டு வந்தோ எல்லாரு அதே நண்பர்கள்லா கேட்டுட்ருந்தாங்க இந்த மா தமாரி நம்ம எதனா வந்து எங்கனா வெளிய போவோ
ம்
மோ இது நம்ம பசங்க கூட பேசுவோ அப்டி சொல்லி பேசிட்ருந்தாங்க சேரி நா ஆமா நா வந்து எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட பேச ஆரம்பிக்க ற அப் சொன்ன அவுங்களதா எனக்கு மொதல்லா ஞாபகோ வந்துச்சு அதுக்கப்றோ வந்து நம்ம குரூப்பா நம்மோ ய குரூப்பா உக்காந்து எல்லாரு பேசுவோ தொல பே அப்படின்னு தோனுச்சு எனக்கு
ஆஹ் சேரி சேரி
நாங்க வந்து எங்க குடும்பத்தோட வந்து கன்னியாகுமரி திருச்சந்தூரு
ம்
பழனி
ம்
வெளங்காடு அப்படின் சொல்லி ஒரு நாலு ப்ளே நாலு எடங்கள் வந்து சுத்தி பாத்துட் வந்தோ எல்லா இருந்துச்சு செரி உங்களுக்கென்னா ஐடியா இருக்குல நண்பர்கள் எல்லா கேட்ருக்காங்க போகலாம் சொல்லிட்டு
ஆஹா அப்படிங்களா என்ன
இல்லியா ஏனா எல்லாரு இப்ப எல்லாரு எடுத்தது அப்டியே பேச முடியாதுல அதனால ஒ ஒருத்தொருத்தர்ட்டலா கேட்டுக்கலா அப்டின் சொல்லி பேசி வெச்சிருக்கோ
ஆஹ் மொதல்ல என் கிட்டதா பேசுறீங்களா என் கிட்டதா கேக்குறீங்களா
ஆமா ஆமா
ஆஹ் சேரி சேரி எனக்கு எனக்கு விருப்பந்தா ஏனா நானே யோசிச்சுட்டு இருந்த எங்கடா ரொம்ப நாளாச்சு நம்ம எல்லாருமே சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு செரி எல்லாருமே சந்திக்கலாமேன்னே கேக்கலான் நெனச்சிட்ருந்த செரி ஆள் ஆளுக்கு எல்லாரு வேலையா இருக்கோ நம்பளு ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலயே ஆயிடுச் ச்சு எல்லாரு நண்பர்கள் எல்லா சந்திச்சு அதனால சேரி நானே எல்லார் கிட்டயு கேக்கலா அப்டி சொல்ட்டு நெனச்சிட்ருந்த பரவால் நீங்களே பண்ணிட்டீங்க சுற்றுலா கூட ஓகே ஆஹ் எனக்கு விருப்பந்தா எத்த நாள் இருக்கு அப்டின்றதல்லா சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாரி நம்பளு
எல்லாரு வந்து வேலைக்கு போய்ட்ருக்காங்க அதனால மூணு நாள் தா நமக்கு லீவுன்று விடுமுறைன்று பாத்தா தருவாங்க அதுக்கு ஏத்த மாரிதா நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணு
ஆமா நம்மளுக்கு அடுத்த வாரோ வந்து வெள்ளி சனி ஞாயிறு எதோ தொடர்ந்து மூணு நாள் விடுமுற வர மாரி இருக்கு வேனா அப்போ நம்ப வந்து ஆஹ் அப்ப வந்து யோசிச்சு போனோனா அப்ப வந்து யாருக்கு எந்த செரமமு இருக்காதுல்ல ஏன்னா இப்போ வேலைக்கு போறவங்களுக்கு வந்து விடுமுறை எடுக்கணுன்றது இருக்காது இல்லையா
புரியுது புரியுது அது வந்து நம்ம ரெண்டு பேருமே முடிவு பண்ண முடியாதுல்ல நம்மோ தேதிய வந்து ஒரு நாலஞ்சு தேதியா நம்மோ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணு அப்பதா அவ்ங்களுக்கு முடிஞ்ச டேட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க
இல்ல இல்ல இப்போ ஏன்னா எல்லாரு ஒத்துப்பாங்கன்தா எனக்கு தோணு து ஏ சொல்றேன்னா இப்போ சாதாரண நாள்னா எடுத்தோனா நம்ம போய் வந்து வேல செய்யற எடத்துல விடுமுறை கேக்கணு அதுவு ஒரு நாள்ன்னா பரவாயில்ல ரெண்டு நாள் கேக்குற மாரி இருக்கு சில எடத்துல தருவாங்க தராம இருப்பாங்க எல்லாருக்கு அப்ப செரமமா இருக்கு இப்ப தொடந்து வந்து நா நம்மளுக்கு விடுமுறை மூணு நாளு தொடர்ந்து வருதுன்னா அப்ப யாருக்கு எந்த செரமமா இருக்காதுல்ல ஏன்னா இப்ப அவங்க விடுமுறை எடுக்க வேண்டிய அவசியோ இருக் காது அ இப்ப வந்து அ காசும் புடிக்க மாட்டாங்க அதனால நல்லா இருக்கு இல்லீங்களா
ஆ ஆமாந்தா சரி இப்போ வந்து நாங்க போயிட்டு வந்தோம்ல அந்த நாலு ஏரியா நாலு ஏரியாவே உங்களுக்கு ஓகே வா இன்னா வேற எங்கல்லா போகலாமா
இல்ல இப்போ நீங்க வந்து நீங்க அந்த எடத்துக்கு போயிட்டு வன்ட்டீங்கல ஏன்னா இப்ப ஏற்கனவே நானு கன்னியாகுமாரி எல்லா பாத்துட்டே நெறைய பேர் வந்து அந்த மாரி கன்னியாகுமாரி எல்லா நெறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க கோயிலுங்களுக்கு போயிருப்பாங்க அதனால நம்ம ஒரு புது எடமா வந்து போனா பாக்காத எடமா பேசி வச்சு போனோனா அது எல்லாருக்குமே நல்லா இருக்குல்ல அதே மாரி நம்ம போறது ஒரு ஒரு எடத்துக்கு போறோம்னா அத சார்ந்த எடமா இருந்துச்சு னா நம்மளுக்கு வந்து சுலபமா இருக்கு ஏன்னா ஒரே வழியிலே போயிட்டு ஒரு நாலஞ்சு எடத்த பாத்துட்டு வந்தா மாரி இருக்கு
இப்ப நம்ம என்னா கேரளா அந்த மாரி ஏரியா வந்து முடிவு பண்ணலாமா
ஆ போலா எல்லா அந்த மாரி கூட நம்ம போலா அந்த மாரி கூட போய் பாத் து ஏன்னா அங்க வந்து நெறைய சுற்றுலா தளங்கள் வந்து நெறைய இருக்கு சோ வந்து நம்ம நீ நீர்நிலைகளு நெறைய இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு சுலபமா இருக்கும் ஒரு ஒரு நல்லாவு இருக்கு இப்ப வேற மழ காலோ வேற ஆரம்பி க்கா போது அதனால கொஞ்சோ குளிர்ச்சியாவு இருக்கு
அதா வந்து இந்த மூணு நாள் மூன்று நாட்கள் நம்ம வந்து இது பண்ணியிருந்தாலு நம்ம கன்னியாகுமரியு போலா கேரளாவு போலா கேரளால வந்து கொல்லன்ற எடோ வந்து நல்லா இருக்கா
ம் ம் ம் அதுதா அதுதா அங்க வந்து கேரளானா ந டியோ வந்து நம்மளுக்கு சுற்றுலா எடங்கள் வந்து நெறைய இருக்கு மூணு நாளுன்றது நம்மளுக்கு பத்தவே பத்தாது அதனால ஒரு எடத்துலயே போய் நெறைய எடத்த பாத்துட்டு வந்தோம்னா அது நல்லாவே இருக்கு ஆ நம்ளுக்குப் போன போயி்ட்டு வந்த அ ஒரு திருப்தியு மன திருப்தியு இருக்கு நெறைய எடத்த பாத்தோன்றது இருக்கு
ஆ போனன்னா அங்கயே இருக்கா யாரு வந்து வெளில எங்கியு போக தேவ இல்லையா
ம் ம்
ம் அப்டின்ற வரைக்கி முடிவு பண்ண இப்ப நம்ம கன்னியாகுமரி என்ன சொல்றா கன்னியாகுமரி சில பேர் வந்து படகு சவாரில்லா போயிருக்க மாட்டோ
இல்ல அது நமக்கு இப்ப வந்து கேரளாலான்னா அங்கேயே இருக்குமே படகு சவாரி படகு வீடு அந்த மாரியே இருக்குல்ல
அது ஒரு வேற விட இல்லல்லாம இது ஒரு வேற வகையில நல்லா இருக்கலா இப்ப காலையில பாத்தனா அப்ட அந்த வகை அந்த எடோ வந்து வேற மேரி இருக்கு கேரளாலே வேற மேரி இருக்கு
இல்ல நீங்க சொல்றதுக்கு கரெட் தா ஆனா போனா ஒரு எடமா போய் அத முழுசா பாத்துட்டு வருவோ நீங்க மத்த நண்பர்கள்ட்டயு பேசுங்க கேளுங்க யார் என்ன சொல்றாங்கன் பாப்போம் அதுக்கப்புற எல்லாருமே ஒரு நாள் கலந்து பேசி முடிவு
நம்ம படகு ன்னா செரி கேரளா ந்து படகு வீடல்லா இருக்கு அந்த வீட்டுக்குள்ளயே நம்ம இருக்குற மேரி இருக்கு கன்னியாகுமாரில்லா அப்டின் நெறைய அப்டில்ல படகு சவாரில எல்லா எடாம பாக்கலான்றமாரி
இந்த படகு சவாரி கூட இருக்குங்ளே அங்யே
ம்
படகு வீடும் மட்டு இல்ல படகு சவாரிங்ளு தனியாருக்கு அந்த மாரியு இருக்கு
சேரி பாக்கர இருங்க மொதல்ல வந்து நம்ம ரெண்டு பேரே பேசி ஒரு புரோஜனமு இல்ல இதுக்கு இப்ப வந்து உங்களுக்கு தோன்றத நீங்க சொன்னீங்க எனக்கு அது விருப்பந்தா ஆனா நம்ம மத்த மத்தவங்ககிட்டயு கேப்போ ஆளாளுக்கு வந்து இப்போ அவ்ங்கவ்ங்களுக்குன் ஒரு யோசன இருக்குல்ல போலா அங்க போலான்னு அப்ப எல்லாரு என்ன சொல்றாங்கன்னு பாப்போ
அ போனா கேரளா ஆ குறிப்பிட்ட எடோ வந்து அப்டியே போய்யில்லா கேரளா கொல்லோ கன்னியாகுமரி போனா கன்னியாகுமரி திருச்செந்தூரு தூத்துக்குடி திருநெல்வேலி அப்டி வந்துல்லா
ம் அதுதா நீங்க சொல்லி பாருங்க யார் யார் என்ன சொல்றாங்கன் பாப்போ அது பொறுத்து நம்ம அப்பறமா வந்து முடிவு பண்ணிக்லா
அத்ததா யாரையு யரையு வந்து மனச வந்து புண் படுத்தக்கூடாது எல்லாரு நம்மளே போயிட்டு இருந்தாலு அங்க அந்த எடோ வந்து நம்மளுக்கு வந்து புடிச்ச மேரி இருக்கணு மத்தவங்களுக்கு புடிச்ச மேரி இருக்கணு
ஆமா அதுக்கு ஏத் த மாரி வந்து காசும் நம்முளுக்கு எத்த எவ்ளோ எவ்ளோ ஆகு அது எல்லாமே நம்ம யோசிக்கணு இத்தன நாள்னா சாப்பாடு உணவுக்கு என்ன பண்றது உணவுக்கு எவ்ளோ செலவாகு அப்புற வந்து போயிட்டு வர செலவு பாக்கணு அங்க போய் தங்கறதுக்கான செலவு பாக்கணு சோ எல்லாமே யோஸ்ச்சி ஆ முடிவெடுத்துட்டு தா நம்ம சொல்ல முடியு பாக்கலா இருங்க யார் யார் என்ன சொல்றாங்கன் தெரில மொதல்ல எத்தன பேரு ஒத்துப்பாங்கன்னு தெரியல அது எல்லாமே ஃபஸ்ட்டு கேளுங்க எல்லார்கிட்டயு கேட்டுட் டு அப்புறோ யார் யார் என்ன சொல்றாங்கன்றத பாத்து நம்ம வந்து பொறுமையா முடிவு பண்ணிக்லா அதல்லா ஒரு பிரச்சனையு இல்ல
அது இல்லாம நம்ம வந்து முன்னாடியே முடிவு பண்ணா மட்டுந்தா எத்தன பேரு வராங்க அதுக்கேத்த மேரி பேருந்து விக்குதா இல்ல மினி பேருந்து விக்கிதா அந்த மேரி வந்து நம்ம முடிவு பண்ண முடியு
ஆமா கரெக்ட் தா சோ அதா நீங்க வந்து மத்தவங்கிட்டயு கேளுங்க எனக்கு வந்து எந்த எந்த எடமா இருந்தாலு எனக்கு விருப்பம் தா போக எனக்கு ஒரு பிரச்சனையுல்ல ஆனா காசு மட் டு எவ்ளோ ஆகுது என்னென்ன வ இப்ப உணவுக்குல்லா என்ன பண்றது அதுக் ஏத்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா
அது வந்து கரெக்டா அது வந்து பணோன்றது வந்து ஒரு இதுவா தெரியாது மீதி பேருக்கு வந்தா அது கஷ்டநஷ்டோ தெரியு எப்டி குடுக்க போறோ இந்த மாரி எப்டி போய் நம்ம கூட போய் என்ஜாய் பண்ணப் ஜாலியா இருக்க போறோ அப்டின்ற விஷயோ வந்து அவங்ளுக்கு தோணு
சேரி ஓகேங்க பாக்கலா இருங்க என்னான்டு நீங்க மத்தவங்க கிட்ட பேசுங்க பேசிட்டு இவ்ளோ எவ்ளோ காசு ஆகுது என்ன பணோ எல்லாமே சொன்னீங்கன்னா யோஸ்சி அதுக்கேத்த மாரி வந்து நானு வீட்ல சொல்வே ஏன்னா இப்போ வந்து காசுதா கொஞ்சோ இதுவு யோசிக்க வேண்டிய விஷயோ அதனால நீங்க காசு மட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தா மாரி நா வந்து முன்னாடியே வந்து ஆ தயார் பண்ணி வச்சிப்பே அதுக்காக தா
சேரி ஓகே நீங்க எதுக்கோ தயார் பண்ணி வெச்சுகுங்க இப்ப வந்து அப்பா கூப்டு இருக்காரு நா அப்புறோ வந்து உங்களுக்கு கால் பண்றே
ஆ சேரி சேரிங்க